வணக்கம் ஆஹ கேக்குதுங்க உங்களுக்கு கேக்குதுங்களா ஹ டீ காபியில்லாம் குடிச்ஸ்ட்டீங்களா ஆஹ குடிச்சுட்டேன் என்ன பண்ணிட்டயிரு நீங்க செரி செரி நீங்க வந்து நானுசும்மாத உக்ந் டிக்கா ஒர்ரு யோஸ் ன வந்துச்சு அதா நீங்க போன தடவ சொல்லிருந்திங்கல்ல ஒரு ஆம்மா ஆஹஇது கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருந்து என்ன செய்யணும் அப் அப்டின்ற மாரி சொல்லியிருந்திங்க
காசு சேர்த்து வச்சு பிசுனஸ் வைக்கணும் நான்னே இருக்கம் ஆனா செஞ்சி நார்மல் டெய்லி ரொட்டின் ரொட்டீனு வாங்கறதுதாங்க
தினமும் அஹ சின்னதா ஆஹ அதான் என்ன மாரியான விஷயம் எங்கள்
நானண்ணா லைக் நானண்ணா என்னா நினைக்கிறேன்னா ரொம்ப பேர் இப்போ ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்களா அது வச்சா கூட ரன் சூப்பரா ரன்னு ஆவும் ந வச்சுட்டு இருக்கேன்
அந்த மாரி இதுங்கல்லாம் பண்ணாதீங்க வேற ஏதாச் சோற நல்ல இதுங்க
அஹாஹ இல்ல இல்லங்க நார்மலா நான் சொல்றேன் அஹ அப்டாந்தன்னா அப்டான்ந்து இருக்காதுங்க அது நார்மல் ஜெஸ்ட் சொன்னா ஒரு சில்லறை கடையா கடையா வச்சா அப்போ இதெல்லாம் இருக்கணும் இல்லங்க
கண்டிப்பா இப்போ ஒரு டீ கடை வச்சா எவ்ளோ நல்லா ஓடுது ஒரு நாளைக்கி ஒரு முன்னூறு டீ வித்தா கூட ஒரு முன்னூறு கூட ரொம்ப ஜாஸ்தின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நூத்தி அம்பது அது எரநூறுக்குள்ள வித்தா கூட நல்ல ஒரு இது கிடைக்கும் அமௌண்ட் இல்லைங்களா இப்போ இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டீக்கடை நெறைய பேர் வந்து வி இன்ஜினியர் பஸ்ட் டீ கடை நெறைய பேர் வச்சிருக்காங்க
ஆமாங்க இப்போ ஐடி ஜாப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லங்க
என்னா கருப்பட்டி காப் அப்டின்ற கடை வந்து நெறைய வச்சிருக்காங்க அங்க
ஆங்க இப்போ இப்போ ஏன் எல்லாரும்
அலோ அஹ வேலை கண்டிப்பா இப்ப நெறைய வேலை கம்பெனிங்க ஏறி ஏறி ஏறி ஏறி அவங்களுக்குன்னு மன உளைச்சலுக்கு ஆகிருவாங்க இல்லங்களா
ஆ ஆமாங்க கொஞ்சம் பேரு பைத்தியமே ஆயிடுறாங்க ஆஹ்
அவுங்களால வேலையும் கொடுக்க முடியாது அவங்களுக்கு எவ்லே எவ்வளவு பேர் தேவயோ அவ்ளோ பேர்தான்
ஆஹ் நடுவுல தூக்கிறா நடுவுல தூக்கி நடுவுல தூக்கிறாங்க மெயின் இதுதான் நடந்துட்டுஇ ருக்கு நடுவுல தூக்கிட்டா
யோசனைப்பண்ணி பயந்து பயந்து செய்ற மாறியே இருக்கும்
ஆமாங்க ஆமா பயந்து பயந்து செய்யற மாதிரி
அஹ் ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் நம்மள தூக்கிடுவாங்களோ தூக்கிடுவாங்களோ அப்டி என்ற பயம் நம்மளுக்குள்ள இப்ப நம்ம சொந்த தொழிலா இருந்தா நம்மள யாரும் கேட்க போறது இல்லை இல்ல யாரும் சொல்லப் போறதில்ல நம்மளே ராஜா நம்மளே மந்தி
ஆமா ஆமா ஆ ஆமாங்க இப்ப மார்க்கெட் கூட அப்படிதான் ரன் ஆகுது
கண்டிப்பா எல்லாரும் இப்ப யார் பார்த்தாலும் நம்மளுடைய தொழில் நம்ம பண்ணிக்கிடணும்
உம் இதுதான் யெல்லாம்
கட்டி சம்பளத்த வாங்கனும்
ஆஹ் ஆஹ் அப்படிதான் யோசிக்கிறாங்க
அஹ்
உம் நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்க
நான் வந்து இதுவரைக்கும் எதுவும் பண்ணல பண்ணலாம் என்ற யோசனைகளெல்லாம் நெறைய இருக்கு அதுக்கு தகுந்த மாரி காசு இல்லாதனால யோசனைப்பண்ணிக்கிட்டே இரு ஒரு நாளைக்கு செய்யவா எனக்கு வந்து இது இருக் கில்ல கிளவுட் கிச்சன்
கிளவுட் கிச்சன் இருக்
ஆஹ் நீ கேள்விப்பட்டிருக்கீங்களா வீட்ல இருந்து உணவு செஞ்சு கொடுப்பாங்கள்ல்ல இந்த ஸ்விக்கி ஜூமட்டோ ஒ அதுலல்லாம் வந்து எடு எடுத்துட்டு போவாங்க கேள்விப்பட்டுருக்கீங்களா அது வந்து சர்டிபிகேட் எடுக்கணும் சேரிங்களா எப் எஸ் எஸ் ஏஐ சர்டிபிகேட் ஒன்னு இருக்கும் ஆமா இல்ல அது எதுக்குன்னு கேளுங்க அது வந்து நம் நம் வந்து உணவு வந்து நல்ல முறைகள தயாரிக்கிறமா
இல்லங்க எனக்கு ஒரு டவுட் இருக்கு இதுல இதுல எப்டி சர்டிபிகேட் வாங்க மு முடியும் இதுல இது இதுக்கு என்னன்ன கோர்ஸ் பண்ணனுமா
இல்ல இல்ல இது வந்து நம்ம ஆன்லைன்ல வந்து விண்ணப்பிக்கணும் ரிஜிஸ்டர் பண்ணணும்
உஹம் இது எந்த ஊர்லன்னால நடக்குமா ஆன்லைனு இது எல்லா ஊர்லுமே இருக்கா
இதுக்கு என்ன செய்யணும் னா நம்மளுடைய ஆஹ வில்லேஜ் வந்து கிராமத் பகுதியில இருக்கான் என்னன்னு எனக்கு தெரியல
ஆஹ் நான் கிராமத்துல இருக்கோங்க அதுக்குங்க நீங்க கிராமத்துல இரு இன்னா
ஆஹ் அப்ப கிராமத்துல உள்ளவங்களிட்ட வந்து முயற்சி வேன செய்யலாம்
ஆஹ் அதான் எனக்கு இங்க கிராமத்துல இருந்துந்தான் நான் ட்ரை பண்ணலாம்னு நினைச்சு
அப்படிங்களா நீங்க வேன முயற்சி செஞ்சு பாருங்களா அதுக்கு என்ன செய்யும்னா ஆதார் கார்ட பேன் கார்ட ஆஹ் ஃபோட்டோ ஃபோட்டோ கூட கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கேட்பாங்க ஐயாயிரம் ரூபா அப்படி
அஹா இருப்பான்
ஆஹ அத வந்து நம்ம என்ன செய்யணும்னா போடணும் சரிங்களா ஆஹ அது வந்து அவ அஹ் இது செய்வா பதிவு சரிங்களா என்றோல் அது பண்ணா ஆ இது எல்லாத்யு நம்ம குடு ச அத நம்ம பதிவு செஞ்சோனா நம்ளுக்கு ஒரு நம்பர் குடுப்பாங்க நீங்க இப்ப ஒரு பேக்கெட்டுங்கலா எடு த்துருக்கீங்களா அதுல வந்து குடுத்துருப்பாங்க பாருங்க ஐ எஸ் ஏ சர்ட்டிபிகேட் நம்பர்னு பாத்ருப்பீங்க பாத்ருக்கீங்களா எஸ் எஸ் எஸ் ஏ ஐ சர்டிஃபிகேட் போட்ரு பாங்க அந்த மாதிரி இது வந்து உணவு மு வைகளுக்கு வந்து தேவயான சர்டிஃபிகேட் அது வந்து நம்ம வந்து இ இப்போ திடீர்னு யாரோ வந்து ஒரு கெட்டு போணும் பொருளோ இல்ல நல்லா இல்லா தோதோ செஞ்சு குடுத்தாங்கன்னா அவங்ள நம்ம எப்டி கண்டுபிடி முடியு இத வச்சு நம்ம ட்ராக் பண்ணி போயி
உம் நாஹ் ரிவ்யூ ரிவ்யூ அத் இத்தல்லா இருக்குமா இல்ல
போடுவாங்க இப்போ வந்து. நம்ம இந்த மாரி அஹ இப்போ வந்து. நறயவே வந்து சோசியல் மீடியாவா ஆயிடு. ச்சி இன்ஸ்டா. க்ராம் ஃபேஸ்புக்கு யூடுப்பு இந்த மாரி. தா வந்து காலங்கள் போய்கிட்டே இருக்கு இல்லைங்களா. அதனால இப். ப்போ வந்து நம்ம செய்யணு நம்ம சாப். செய்யிற உணவுகள வந்து. அதுல போடணு. ஆஹ போட்டோ எடுத்தோஸ். செஞ்சியோ அப்புறோ அதுல போட்டோம்னா. அவங்களுக்கு. இப்போ வந்து ம்ச் சில பேச்சுலர் இருப்பாங்க. அவங்கனால வீட்டு சாப்பாடு சாப்புட. முடியாது. இல்லைங்களா அவங்க வந்து என்ன செய்யல்லா இவங்கள்ட்ட கான்டெக்ட் பண்ணலா. அவங்கள அவங்கள்ட். பேசணு. இந்த மாரி இந்த மாரி மன. மதிய உணவு எனக்கு வேணு. இரவு உணவு வேணு. சாய்ந்ரோ எனக். இது வேணு அப்படின்னு சொன்னாங்க. ன்னா அதுக்கு தகுந்த மாரி. உணவுகள் வந்து ஏற்பாடு செஞ்சு கொடுப்பாங்க. அதுவும் எனக்கு செய்யணும். ரொம்ப ஒரு ஆச.
ஆஹ நடக்குங்க ஈஸியா பண்ணிலாம்லங்க.
சாப்பாடு வந்து நா ரொம்ப நல்லா சமைப். ப அதனால வந்து அ. அதுவந்து எனக்கு ரொம்ப புடிக்கு.
உஹம்.
என்ன அது மத்தியானோ அவங்களுக்கு என்ன மாரி வீட். ஹெல்த்தியா உள்ள உணவு வேணுமோ அந்த மாரி உணவு வந்து வாங்கிக்கிடலா. சில பேரு ஏன்னா கிராமத். பக்கத்துலருந்து வந்திருப்பாங்க அவங்கனால வந்து செஞ்சு சாப்பிட முடியாது ரூம் எடுத்து தங்கிருப்பாங்க இல்லன்னா பேஜ்லர்ஸா இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஆ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து இது சாப்பாடு முறை வந்து ரொம்ப
காசு காசு எப்படி இருக்கும்ங்க காசு ரொம்ப
ஒரு மதியானம்ஹ மதியானம் சாப்பாடு நீங்க மீல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது ரூவா அது வந்து நான் வெஜ் இப்போ கரி யோ மீனோ பிராணோ அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுத்தா அந்த அளவுக்கு இருக்கும் நார்மலான சா படு சாம்பார் காய்கறி ஒரு பீட்ரூட் பொரியல் கேரட் பொரியல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு எண்பது ரூபா தொண்ணூறு ரூபாக்குள்ள அவ்வளோதான் வரும்
ஓ அதிகமா பரவாயில்ங்க அதிகமா ஆவாதுல் ஒரு ஒரு மிடில் கிளாஸ் போய்க்கலாம்
புரியில
மிடில் மிடில்
ஹ்ம் ஆ ஆமா ஆமா ஆஹா சாப்ஜ்ஜட் இத இதுல உள்ளவங்க தாராளமாக சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னாலும் மாச ஸோ என்னால் இவ்வளோ தான் தர முடியும் நீங்க இந்த மாசத்துக்கு எனக்கு இந்தந்த உணவுகள் வந்து இந்த அமோ காசுக்குள்ள இப்போ ஒருதோங்க நாலாயிரம் கொடுக்கலாம் மூவாயிரம் கொடுக்க பக்கலாம் இல்லைங்களா
அதான் நானும் இங்க பா்த்த இருக்கேன் பேச்சுலர்ஸ்ல இங்க எங்க வீட்டாண்ட கூட இப்படி அப்படி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு த்ரீ மூணாயிரம் கட்டிட்டு இலோ சாப்பாடு டெய்லி டெய்லி மார்னிங் மத்தியானம் ராத்திரி போய் சாப்படுறாங்க ஆங்க
அப்போ பரவாய இல்ல
ஆஹ் பரவாயில்லைங்க
மத்தியானம் உணவுன்னும் போது நம்மளா செய்யனா ரொம்ப ஒரு கஷ்டம் இல்லைங்களா
ஆமாங்கா
செஞ்சு குடு தா நம்ம எடுத்து சாப்ட்ருவோ இப்ப வீட்ல இருக்கு போது அம்மா வந்து பரிமாறுவாங்க அம்மா செய்வாங்க இப்ப வெளியட த்துல போம்போது நம்ம அம்மாவ ஒரு சில எடத்து கூப்புட்டு போக முடியு ஒரு சில எடத்துக்கு கூட்டிட்டு தா போக முடியாது இல்லயா
ஆமாங்க
அதுனால ஏனா அவுங்களுக்கு ஒத்துக்குருணு அந்த மாரி இருக்கு போது கொஞ்ச கஷ்டமாக இருக்கு இல்லைங்ளா அதுனால இந்த மாரி பிசினஸ் வந்து ஆரபிக்கலா இது ஒரு நல்ல சட்டிஸ் ஆஹ் இது இப்ப செஞ்சோன் ஒரு அளவுக்கு நல்லா போகு
ஆஹ் நல்லா போகுங்க இந்டிஸ்னஸ்ல்லா
காஃபி கட எடுத்துக்கிட்டிங்கனாலு டெய்லி காஃபி டீ அதிகமா போறது
ஆஹ் அதிகம் ஆஹ் இப்போ டேக்கு மூணு நாலு பாட்டி குடி குடிச்சிட்டேருக்காங்க காஃபி ஆமாங்க
அதுக்கப்பற ஹ பக்கத்ல சமோசா இந்த போண்டா ப ஜி இந்த மார்லா வச்சா கொட அதுல ஒரு இப்ப ஒரு ஆள் வராங்கனு வச்சுக்கோங்களே ஒரு டீ மட்ருதா குடிப்பாங்களா
இல்லங்க இல்லங்க ஃபஸ்ட்டு இதுதா சாப்புடுவாங்க
என்ன அதுல பத்து பேரு வராங்கன்னா அதுல ஏழு பேரு சாப்டலனாலு மூணு பேரு கண்டிப்பா சாப்புடுவாங்க
ஆமாங்க
இப்போ ஒரு போண்டா வந்து பத் த்ருவானா மூணு பேரு ஆளுக்கு ஒன்னு எடுத்தா நுப்பதுரூவா ஆயிடு ச்சு கண்டிப்பா இல்லைங்களா அப்போ வந்து ஒரு நல்ல லாபொ தா இந்த மாரி வகைகள் வந்து தாராளமா செய்யலா யாரு வந்து கேக்க போறது கெடையாது நம்மளுக் குடிச்ச நேரம் மு டிந்து விட்
ஆ ஓகே ஆ ஓகே ஆ பாய்